ஹலோ
தோழி கேக்குதுங்ளா
எனக்கு கேக்குது உங்களுக் கேக்குதுங்களா ஹலோ கேக்குதுங்களா நா பேசற்து
குது கொஞ் சத்தமா பேசுங்ளே
ஓ எப்டி இர்க்கீங்க தோழி
சத்தமா பேசுங்க
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ‌ காலை வணக்கம்
காலை வணக்கம் தோழி காலை வணக்கம் எல்லா வேல ஆரம்மிச்சுட்டீங்ளா வேல பாக்க ஆரம்மிச்சுட்டீங்ளா
ஆ பாக்க ஆரம்மிச்சிட்டே தோழி
ஆ சொல்லுங்க தோழி
இப்பதா ஏன்ச்சு காலைல டீ போட்டு தந்திருக்கே
தொழி கேக்குல கொஞ்ச சத்தமா பேசுங்கா
இப்பதா கொஞ்சோ டீ போட்டு தந்திருக்கே
ஓகே இப்பதா தேநீர் போட்டீங்ளா ஆ
டிஃபன் செய்து தர்ணும்
நானுந்தா இப்போ இனிமேதா பசங்களுக் சாப்பாடு கட்டணு சாப்பாடு செய்யணு ஸ்கூலுக்கு அனுப்பணு இனிமேதா வேல ஆரம்பிக்கணு இப்பதா எழ்ந்த
ஓ
ஏத்துட்டு புள்ளைங்ககிட்ட ஒரு ரெண்டு வார்த்த பேசட்டு போலா
ஆ
காலைல இல்லனா வேல நடக்காதே காலல தோழிங்ககிட்ட ரெண்டு வார்த்த பேசிட்டு போலான் சொல்ட்டு அ காஃப் அவங்க அழுத் அவங் உ உங்கள அழைத்தன் சொல்லுங்கள்
ஓ சரிங்க சரிங்க தோழி என்ன செய்யலானு இருக்கிங்க
என்ன தோழி
என்ன டிஃபன் செய்யலானு இருக்கிங்க
நானுங்ளா இட்லி செய்யலான்ட்ருக்கே இட்லி சட்னி செய்யலான்ட்ருக்கே
ஓ சரிங்க சரிங்க தோழி
ம் நீங்க என்ன செய்யலானு இருக்கிங்க
நானு வந்து பச்ச பயிறு தோசையு தேங்கா சட்னியு செய்யலானு இருக்க தோழி
அப்டிங்ளா நா என்னனா மத்யானத்துக்கு சாப்பாடு கட் டணு அதுனால வந்து புளி சாதமு முட்டையு செஞ்சு குடுத்துட்டு கால இட்லி ஊத்தி செட்னி வெக்கிலா
ஆ
எ எப்ப ஃபோன என்ன கேக்கறாங்கன் தெரில அதுக் கேத்த மாதிரி செய்யணு
தோழி
சொல்லுங்க தோழி அதுக்கப்பறோ என்ன வீட்ல இருக்கீங்களா வேலைக்கு போறீங்களா தோழி
இல்ல வீட்லதா இருக்கே தோழி
வீட்லதா இருக்கீங்ளா சரிங்க தோழி சரி சரி எத்தன பசங்க
இல்ல பசங்க இல்ல தோழி
கேக்குலங்க
இல்ல பசங்க இல்ல தோழி
அப்போ க உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக்ணுமா
இல்ல கணவருக்கு சாப்பாடு செஞ்சு தரணு
கட்டி தரணுங்களா சரி சரி சர் சரிங்க தோழி
இப்பதான் கொஞ்ச கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா சமைக்க கத்துட்டு இருக்கு கே
ஆஹ்
அதனால ஆஹ் மதியத்துக்கு முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு எதுனா பொரியல் ஆஹ் உருளக்கெழங்கு ஃப்ரை அந்த மாரி
ஆஹ் செய்லாமே நல்லதா இருக்கும் ச தோழி அது நல்லாதா இருக்கும் ஏன் உங்களுக்கு கார குழம்பு அந்த மாரிலா எதும் வக்க தெரியாதோ
ஆஹ் வைக்க தெரியும் தோழி ஆனா கொஞ்சோ யா யார்கிட்டயாச்சும் கேட்டு வீட்ல கேட்டு போன் பண்ணி
நான் சொல்லட்டுங்களா எப்டி வக்கனுன்னு
தோழி
ஆஹ் ஒண்ணும் இல்ல தோழி கார குழம்புக்கு ஒரு ஒரே ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு புளிக்க கரைச்சி வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்துட்டு வெங்க வெங்காயம் ஒரு ரெண்டு ஒரு பூண்டு நசு ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு பூண்ட வந்து நசுக்கி வச்சுக்கங்க சரிங்களா தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கங்க நல்லா கொஞ்சம் எண்ண ஊ தி வெந்தயோ கடகு போடுங்க சரிங்களா கேக்குதுங்களா ஆஹ் வெந்தயோ கடுகு போட்டு நல் தா என் எண்ண எண்ண ஊத் தி அது நல்ல வெட்ச பிறகு வெங்காயத்த போடுங்க வெங்காயத்த போட்டு நல்லா வதக்குங்க சரிங்களா உங் இருந்தா முருங்க காவும் முருங்கக்கா உருளக்கிழங்கு போட்டு நல்லா இருக்கும் ஆஹ் அந்த ரூம் க்க உருளக்கெழங்கு போட்டு எல்லா காய நறுக்கி அது கூடவே தக் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு
உம் உம் வெங்காயத்துக்கு அப்புறம் காய்
காய் போடணும் காய்க் அப்புறம் வந்துட்டு ஆஹ் தக்காளி போடணும்
ஆஹ் ஆஹ்
தக்காளி எல் நல்லா போட்டு கொஸ் நல்லா த எண்ணெ தக்காளி வதங்கின பெறகு நீங் புளி கரைச்சி வெச்சுக்கிறீங்க பா திங்ளா
ஆமா தக்காளி எத்தனங் தோழி பொட்ணு
வு ரெண்டு பேருக்கான ஒர் ரண் ஒரு வேல ஒரு வேல ரெண்டு த ரெண்டு போச்சு சின்னதா இருந்தா மூண் போடுங்க பெருசாருந்தா ரெண்டு போடுங்க
ஓ சரிங்க சரி உம்
செரிங்ளா அப்டி போட்டுட் நல்லா தக்காளி எல்லா நல்லா வத கி விட்டுட்டு அந்த புளி கரைச்ச தண்ணீர் கொல்லையா அது அதுல ஊத்துருங்க அந் அதுல ஊத்திட்டு நல் அப்ற உ உங்ளுக் ஏத்த காரத்துக்கு ஏத்த மாரி மொளகா தூளு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட் ட்டு காய் வேக கொதிக்க வைய்ங்க அவ்ளதா கார கொழம்பு
ஓ சரிங் ச
உம் உங்குளுக்கு அப் அ சொல்லுங்க
எனுக் வ வந்து ஃபோன்ல சொல்லுவாங்க இது பண்ணணு ஃபஸ்ட்டு பூண்டு போட்ணு அப்புறோ வெங்காயம் போட்ணு கருவேப்லல்லா போடு அப்டினுவாங்க அப்புற கேட்டு கேட்டு அப்டியே செஞ்சி அப்டியே நானே செஞ்சு
அ இப்போ இருந்தா அது பொ பொ பஸ்ட் பூண் நசுக்கு நா தா சொன்னேனே பூண் நசுகி வெங்காயத்த கூடே போட் வதக்கிடுங்க செரிங்ளா நல்லாருக்கு வாசன ஒரு மாரி கம் நல்லா மணம் வரு ஆமா அதுக்கு வந்துட்டு முட்டையோ இல்லனா அப்பளமோ இல்ல கோஸ் பொ இப்ப காரமா இருந்ததுன்னா நம்ம சைடு ஜ தொட்டுக்கற பல பதார்த்தோ வந்து கொஞ்சோ லைட்டு காரமா செய்யணு
ஆஹ் ஆமா அது மட்டு தெரியு இப்ப நம்ம காரக்கொழம்பு இந்த மார்லா செஞ்சா பீட்ரூட்டு கேர
புரியலயே அந்த மாரி ஸ் செஞ்சிங்கன்னா அவுனுக் கொஞ் நல்லாரு கு சாப்பிட கார இல்லாம ரெண்டு கு ஆ சமமா இருக்கு சரிங்களா அது சா சாம்பார் கிம்பார் வச்சிங்கன்னா உருளக்கிழங்கு பொ பொ பொரியல் சேத்து வாழக்கா பொரியல் சேத்து அந்த மாரி செஞ்சுங்கன்னா அது நல்லா இருக்கு
ஆ ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு வேற ஏதாவது து வேற ஏதாவது கொழம்பு
ஆ கண்டிப்பா சொல்ற தோழி கண்டிப்பா நானு அசைவம் நல்லா சமைப்பே அத பத்தி சொல்லட்டுங்களா ஆக் கு எது உங்களுக்கு என்ன தெரியல அசைவத்த பத்தி எது
எனக்கு வந்து மீன் குழம்பு வை க்க தெரியு
ஆ
கறி கொழம்புதா வெக்க தெரியாது
கறி குழம்புக்கு என்னன்னா ந நா வந்து வில்லேஜ் ஸ்டைல்ல தா செய்வே சரிங்களா நல்லா இருக்கு குழம்பு ஆனா அர்த் ச்சி ஊத்தி தா செய்வனே நல்லா இருக்கு இப்போ ஃபஸ் சி ஒரு ரெண் இப்ப அரை கிலோ கறின்னு வச்சுக்கோங்களே ஒரு சின்ன சின்னதா ரெண்டு வெங்காயொ
ம்
பூண்டு இஞ்சி கொத்தமல்லி ஆ மிளகு ஆ அப்றோ வந்துட்டு கொ மிளகு சீ மிளகு பூண்டு இஞ்சி வெங்காயொ ஆ மஞ்சத்தூளு கொஞ்ச சரிங்களா மொத இதெல்லா அரச் சிருவே
ஆ
ஆ அரைச்சிட்டு கொ கொஞ்சோண்டு வெங்காயத்த கட் பண்ணி கறியை நல்லா எண்ண போ
இதெல்லா இதெல்லா சேத்து அரைச்சுனுங்களா தோழி
ஆமா எல்லாமே சேத்து அரச்சிருணு அரைச்சிட்டு கொஞ்ச வெங்காயத்த கட் பண்ண கொஞ்சம் பொ பொடிசா நறுக்கி வச்சுக்குனு எண்ணெய ஊத்தி வெங்காய கொஞ்ச வதங்குன பெறகு கறிய போடணு கறி போட்டு நல்லா வதங்கனா பிறகு நம அரைச்சு வச்சிருக்கோ பாருங்க மச தல அது எடுத் சூ ஊத்திடனு ஆமா அது எடுத்து ஊத் ஊத்துன பிறகு என்னா பண்ணனு ஆஹ் கொஞ்சோ அப்டியே அத அதுக் அப்படியே கொஞ்ச உப்பு போட்டு லைட்டா தண்ணியெல்லா சுன்ற வரலயு வெயிட் பண்ணணு அதுக்கப்பற இன்னொரு இன்னொரு பக்க வந்து கொஞ்சோ தேங்காவு ஓ நாலு முந்திரி பருப்பு கொஞ்ச தக்காளிய அரைச்சி அரைச்சிக்கிணு அது கூட மொளகாத்தூள் போட்டு அரைச்சுகிக்கணு அரைச்சிட்டு இது வெந்து கொஸ் சுண்ட வந்திருக்கோ இல்லையா இது கூட அத ஊத்திட்டு ஒரு குக்கர்ல வந் நாலு விசில் டிங்கன்னா கறி கொளம்ரெடி
ஓ சரிங்க சரிங்க தோழி
உம் இதுதா விஸ் சமைக்கத் தே நீ சமைக்க தெரியலையகின்றது வந்து க்க ஒன்னும் க்க கவலைப்படாதீங்க ஒரு ஒரு விஷயம் அடுப்பாண்டு நின்று செய்ய செய்ய செய்ய நம்மளுக்கே தானா தெரிஞ்சிரு
ஆஹ் நீங்க சொல்லும் போதே எனக்கு அத வைக்கணும்னு தோணுது ஆஹா இல்ல இல்ல வன் ஆ நீங்க சொல்லும் போதே எனக்கு அது வைக்கணுனு தோணுது
அதுதா அதுதா சாப்பாடுன்றது அப்படிதா ஒருதர் சொல்லுபோது சாப்டும்போது நம்மளுக்கு சாப்டணும்ன்னு தோணு
ஆஹ் நீங்க சொல்ற விதம் வந்து ரொம்ப நல்லாருக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு ஆனான்ன அரைச்சிச்செ அரைச்சு செஞ்சா நல்லா டேஸ்ட் தருங்களா
ரொம்ப டேஸ்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கோ சரிங்களா அக்க கறி எல்லா அதுலல்லா ஆமங் உப்பு இதெல்லா நல்லா எறங்கு புக்காரலா நல்லா எறங்கு அதுல ஆமா நல்லாருக்கு
திரிங்கன்
ஆட்டுக்கறி என்னா நாலு விசில் விடுவே அது கொஞ்ச வேகறதுக்கு கஷ்ட இல்லையா
இப்ப ஆட்டுக்கறியு இதே மாரிதா செய்ணு
ஆட்டுக்கறிதா இப்ப நா சொன்னது கோழிக்கறினா அதே மாரிதா செய்யணு ஆனா வந்துட்டு கொஞ்ச மசாலா கொஞ்ச கம்மி போட்டுனக்கு கோழிக்கறிக்கு
ஓ சரி சரிங்க தோழி
ரெண்டு ஒரே ஸ்டைலு தா நல்லா இருக்கு
ஆட்டுக்கறி நாலு விசில் விட்டா வெந்துடுங்க
ஓ வெந்துருமே க கறிக்கேத்த மாரிதானே வெந்துரு
ஓ கோழிக்கறினா எத்தன விசில்
தேவல்ல சும்மா அது வதக்க வதக்கும் போதே அது வெந்துட்டே வந்துரும் அப்டியே கோழிக்கறிலா வந்து ஏழு நிமிஷ அது போதும்
உம் ஆஹ் சீக்கிரமா அது வெந்துடு
ஏழு நிமிஷத்திலே கோழிக்கறி வெந்துரு
ஓ இப்ப நம்ம அந்த நாட்டுக்கோழி எல்லா செஞ்சா அது
இல்ல இல்ல இ நாட்டுக்கோழி விசிலுடணு அது வேகாது அது அ அது அ அதுக்கும் மூணு நாளு விடணு நீங்க சிம்மா வச்சு மூணு நாளு விட்டீங்கன்னா அப்ப சீக்கிர சீக்கிர வந்துட்டாலு விசி ல் வேகாது சரிங்ளா சிம்மா வச்சு விட போட்டு வேக வச்சு சிங்கனா கரெக்டா கரெக்டா இருக்கு
இப்ப நம்ம விசில் விட்டம்னா வேற எதுவு தாலிக்க தேவயில்ல லா
என்னம்மா கேட்டீங்க
நம்ம தாலிப்ப எதனா தரணுங்களா
இல்ல இல்ல நம் ஸ்ட் ஸ்டாட்டிங்ல எண்ணெ ஊத்தி வெங்காய போட்டு தாளிச்சுடுறோ இல்லையா எதுமே தர தேவையில்லை
ஓ சரிங்க சரிங்க தோழி
கொஞ்ச எண்ணெய் ஊத்தி கறி கறி போடுறதுக்கு முன்ன வெங்காயம் போட்டு தாளிச்சர்றோ இல்லையா ஆஹ் அந்த மாரி ரிதா
சரிங்க சரிங்க தோழி உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்
ரொம்ப ச சந்தோஷம் தோழி உங்க கிட்ட பேசுனது எனக்கு காலேலயே
எ எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தோழி நம்ம அடுத்த கால்ல சந்திப்
நன்றி நன்றி தோழி நன்றி வணக்கம்